ஹலோ
வணக்கம் சிஸ் வணக்கம் தோழி
ஆஹ் வணக்கம் சகோதரி மதிய வணக்கம்
உம் எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேன் தோழி சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டேங்க சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்களா
உம் சாப்ட்டேங் தோழி
ஆஹ் என்ன சாப்ட்டீங்கா இன்னைக்கு ஸ்பெஷல்லாம் ஒண்ணுமே பண்ணலைங் சகோதரி நான் சும்மா வந்துட்டு இன்னைக்கு டிஃபனோட பண்ணிட்டேனா சேர் அதுனால வந்து அதோடையே விட்டுட்டேன் நானு தோசையோடயே விட்டுட்டேன் நானு
ஆஹ் ஆஹ் சேரிங் கலை சேரிங் கலை
நீ நீங்க என்ன சமச்சீங்க
இன்னைக்கு நாங்களும் கடைய்ல வாங்கி சாப்ட்டுக்கிட்டோம் இட்லி
ஓகே ஓ கே சிஸ்டர்
சேரிங் தோழி ஆஹ் எல்லாரும் நல்லாருக்காங்க தோழி அங்க
ஆஹ் இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அக்கா
உம் சேரிங் தோழி
உம் உங்க ஊர்ல எல்லாம் மழ பெய்யுதுங்களா
இல்லைங் தோழி இன்னைக்கு செம்ம வெயிலு இப்பதான் ஏதோ கொஞ்சமா காத்தடிச்சிச்சு இப்ப அது கூட இல்லைங்களாட்டுக்கு அங்க
ஆஹ் இங்கேயுமே அப்டி தாங்க இங்க வந்து மார்னிங்ல இருந்து கொஞ்சம் நல்லா வந்து வெயிலா இருந்துச்சுங்க இப்ப வந்துட்டு கொஞ்சம் இப்ப கொஞ்சம் மழ பெஞ்சது இப்ப கொஞ்சம் தூறல் தூறல் போட்டுட்டு இருக்குங்க
நீத ஹலோ
ஆஹ் கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குதுங் தோழி
ஆஹ் ஓகேங்க
அங்கிட் நாங்க நாலு பேர் இருக் பா அண்ணே அப்பா அம்மாங் தோழி ஆ உங்களுக்கு இன்னு மே உங்களுக்கு இன்னு கல்யாணம் ஆகலீங்களா காலேஜ் பஃர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் ஓகே ஓகே நம்ம வீட்ல
ஆ நம்ப வீட்ல வந்
வீட்ல வந்துட்டு எனக்கு வ எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க எனக் அ எனக்கு நாங்க வந்து ஹஸ்பன்ட் நா வந்து ஒரு கொழந்த கைகொழந்த ஒன்னு இருக்காங்க ஒ ஒரு வயசு கொழந்த ஒன்னு இருக்காங்க
ஆ உங்களோட கல்லூரி படிப்பெல்லா எப்பிடி போயிட்ருக்கு
ஆ ஃபர்ஸ்ட் இயருங்கிறதால கொஞ்ச மொக்க மாரிதா இருக்குன் சொல்லுவே ஆனா ஃபங்ஷன் இது காலேஜ்ல நெறைய ஃபங்க்ஷன்லா வப்பாங்க அது நல்லாருக்கு இன்ட்ரஸ்ட்டடுன் சொல்ல முடியாது கொஞ்ச போர் இந்தா அடுத்து செஹண்ட் இயர்ல வேணா பாக்கலான் நெனைக்கிறே ஏதோ கொஞ்சோ ஹேப்பினஸ் இருக்குமா அப்டின்னு ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்டு நெனைச்சி அ இங்க சேரம் போது அவளுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காதுல போக போக பழகதா இன்னு கொஞ்சோ நல்லாருக்கு பாக்கலா அடுத்த வருஷ எப்டி இருக்கு அப் டினு
சேரிங்க நீங்க வந்து செகண்ட் இயர் படிக்கம் போது உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு கொஞ்ச காலேஜ் லைஃப் நீங்க என்ஜாய் பண்ணுவிங்க அதுமே நீங்க வந்து தேர்ட் இயர் தேர்ட் இயர் நீங்க போயிட்டிங்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச ஃபைனல் இயர் ங்கிற மாரி கொஞ்சொ உங்களுக்கு பிரஷர் ஆயிரு காலேஜ் இது வந்து கம்ப்ளீட் ஆக போதுங்கற மாரி உங்களுக்கொரு
ஆ ஆமாங் தோழி ஆ இது காலேஜு எ எக்ஸாம்லா முடிஞ்சிருச்சி அப்பறோ அந்த இன்டர்ன்ஷிப்பு சொன்னாங்க எ எ எங்க கொஞ்ச ஒரு ஊர் வரையு போகணு அப்டின்னு சொல்லி அப்றோ இன்னைக்கு வேணா லீவ் இன்னைக்கு லீவ் விட்றலா திங்ககெழமைல இருந்து வந்துருங் க அப்டின்னு சொன்னாங்க ம் ஆ என்ஜாய் பண்ண வேண்டிதா இன்னு வீட்ல இருந்தாலு தும் சாப்ட்டு சாப்ட்டு தூங்குற வேலதான் ஆஹ் அம்மா வேலைக்கு போய்ருவாங்க ஆஹ் காலேல காலே ல வீட்ல ஏதாச்சும் வேல இருந்துச்சுன்னா அந்த வீடு கூட்றது பாத்திரல்லாம் வெளக்கி வச்சுருவேன் அப்புறம் அம்மா வர்றது காட்டி நாங்க சா நானும் அண்ணனும் சாப்ட்டு வச்ச தட்டு இருந்துச்சுன்னா அத வெளக்கி வச்சிருவோம் அம்மா வந்து சமைக்க மட்டும் செய்வாங்க ஆஹ் மித்ததல்லாம் நா பண்ணிப்பே அம்மா வந்து சமச்சு ப்பாங்க அப்டியே கால்ல இருக்க பாத்தரம் அவுங்க வெளக்கிர்வாங்க அவுங்க சாப்ட்டு வச்சதல்லாம் நான் வெலக்கி வ ச்சுருவேன் காலேஜ்னா மட்டும்தான் கொஞ்சம் கஷ் டம் எல்லா வேலையுமே அவுங்களே செய்வாங்க என்னான்னா வீட்ல வந்து வேல செய்யி அப்டின்னுல்லாம் சொல்லவே மாட்டாங்க என்னைக்குமே நானே விருப்பப்பட்டு செஞ்சாதான் ஆஹ் அதல்லா பண்ணுவே உம் கொ த பக்கத்துல கொஞ்சம் பக்கம் தான் ஆனா வந்து நம்ம காலேஜ் பஸ்லயே போறதுனால நம் பஸ் வந்து சுத்தி சுத்தி போகுமா அதுனால வந்து ரொம்ப தூரமா போற மாரி இருக்கும் நாங்க ஆனா பைக்ல போறதா இருந்தா ஒரு ஹாஃப்பனார் ஒன் ஆர்ல போயர்லாம் அது பஸ்ல போறது னால ரெண்டு மண் நேரம் டிராவல் வரும்
ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்டிதா இருக்கு டென்சனா இருக்கும் பஸ்ல போறது பட் நீங்க காலேஜ் பஸ்ல நீங்க அடிக்கடி நீங்க போனீங்கனா உங்களுக்கு அதுவே வந்துட்டு நண்பர்களோட கொஞ்சம் ஜாலியா பேசிட்டே நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு உம் ஓக்கே
கொஞ்சோ ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆமாங் தோழி கண்டிபா ஆஹ் ஆஹ் ன் இந்த மாரில்லாம் இல்லங் தோழி இந்த இந்த இன்டன்ஷிப் மூலியமா சரி எங்கேயாச்சும் போலாம் வாங்கடி அப்டின்னா போலாம் தான் சொல் றாங்களே தவிர போக மாட்றாங்க ஒவ்வொருத்திங்க என்ன சொல்றாங்க எங் வீட்டுக்கு உங்க அம்மாக்கு தெருஞ்சா திட்டுவாங்க எங்க அம்மாவே வெளிய எல்லாம் எங்கயு சுத்தக்க கூடாது பாப்பா தப்பா நினைப்பாங்க அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து நம்ம போயிட்டு வந்து சொல்லிக்கலாம் நம்மலு ச் யாரு என்ன நெனைச்சா ஏன்னா நம்ம நம்ம எப்டி இருக்கம்ன்னு நமக்கு தெரியும்ல நான் வந்துட்டு அம்மாட்டு போயிட்டு வந்து சொல்லிக்கலாம் வாங்க போலாம் அப்டின்ட்டு சொல்லுவன் ஆனா எப்படியா இருந்தாலும் சொல்லிருவேன் எந்த விஷயமா இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் ஒரு வெளிய போக போது யாராச்சும் வேற ஏதாச்சும் ஒரு கிண்டல் பண்ணாலும் நா எங்க அம்மா கிட்ட சொல்லிருவேன் எங்க அம்மா எனக்கு ஒரு க்ளோஸ் ஃபிரெண்டு எல் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்போம்
பரவாயில்ல இதுதான் வந்து ஒரு நல்ல விஷயங்க ஏனா நம்ப வ ஏனா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியோட சப்போட் ரொம்ப இருக்கிறது ரொம்பவே நல்லது என இப்ப இருக்கிற காலத்துல வந்து பெண்களுக்குதான் வந்து ரொம்ப பாதுகாப்பு தேவ ஆஹ் நம் ஃபஸ்ட்டலாம் வந்து நா பயந்துகிட்டு நம்ம நம்ம வந்து வீட்டுல சொல்ல மாட் டோம் பட் இப்ப வந்து நமக்கு அம்மா வந்து நமக்கு உறுதுணையா இருந்தாங்க நம்ம எதுவா இருந்தாலும் அவுங்ககிட்ட வெளிப்படையா சொல்றதுக்கான வாய்ப்பு இருந்தா போதும்
ஆனாலுமே விடுப்பாப்பா அதெல்லா கண்டு காதே விடு பாப்பா அதலா கண்டுக் காத அவ்ளோதான்
ம் நீங்க எங்கங்க கிராமத்து சைடு இருக் ஆஹ் கண்டிப்பா நீங்க இருக்கு நீங்க ஆஹ் நீங்க படிக்கிற நீங்க படிக்கிற கல்லூரி வாழ்க்கைய வந்து இப்பவே நல்லா வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணா மட்டும்தான் நீங்க ஒரு மெமரிஸா இருக்குமே தவிர இப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க மிஸ் பண்ணிட்டோமே அந்த டேஸ்லா ன்னு
ஆஹ் அது இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்து செகண்ட் இயர் போயிட்டோம்னா நம்ம காலஜுங்கிற ஒரு தாட் நமக்கு வந்துடும் ஃபஸ்ட இயர்ங்குறனால கொஞ்சம் ஒண்ணுமே தெரியாத நாள இருந்தோமா இப்ப கொஞ்சம் பழகிருச்சு வந்து நம்ம காலேஜூ நம்ம பெசாம போலாம் வரலாம் அந்த மாரி ஆயும் அந்தாயிரம் ஆஹ் ஆமா ஆமா
உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து விடுமுறை எடுக்கணனு நினைச்சா கூட உங்களால லீவு் போடவே தோணாது ஏன்னா வீடல இருந்த போர் அடிக்கும் காலேஜ் போனா ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அ அப்டிங்கிற மைண்ட் செட் நம கிரியேட் ஆகும் அப்புற எப்படியாவது நம்ம வந்து இந்த மாதிரி காலேஜ் ட்ரிப்பு மாரிலா கூட்டிட்டு போ
ம் ஆமா ஆஹ் ஆஹ் எங்க காலேஜ் அப்டி கிடையாது என் ஆனா ஆனா வந் து அங்க டீச்சிங் கம்மியா இருந்தாலும் நெறைய வந்து இந்த மாரி ஃபங்க்ஷன் தான் வைப்பாங்க எப்டியா இருந்தாலும் மாசத்துக்கு ஒவ்வொரு இது வச்சிருவாங்க அது ஒண்ணுதான் கம்மி டீச்சிங் கம்மியா இருந்தாலு ஃபங்க்ஷன்லா நறைய வெப்பாங்க என்ன ம் என்ஜாய் பண்ற மாதிரி ஆனா நா படிச்ச காலேஜ்லிமே அப்படி தா ஸ்டாடிங் சொல்லட்ருந்தாங்க ம் அதுக்கப்புறோ வந்துட்டு ஆனா படிச்ச கல்லூரியில வந்து ஒரு ட்ரிப்பு வந்து கூடடிட்டுபோற மாறி இருந்துச்சுங்க பட் கடைசில வந்துட்டு வேறொரு டிபாட்மென்ட்ல வந்துட்டு ஒரு ஒரு பையன் ஆ ஆ ம்
போயிருக்குமே தவர நாங்க அது ஃபுல்லாவே ஃபுல்லாவே இந்த டேஸ் அ மிஸ் பண்ணிடோ பட் நீங்களா வந்து கன்பாம் அத என்ஜாய் பண்ணிகோங்க ஆ ஏனா இப்பல்லா வந்துட்டு இப்பலா வந்து நம்ப ஸ்கூல் லைஃப் விட நம்ப காலேஜ் இந்த வந்து க்கிற மறக்க முடியாத நினைவுகள் தா வந்து லைஃப் லாங் வரிக்கு மனசுக்குல இருக்கிற மாரி இருக்கு
சேரி ஜாலியா ஏ ஆமா சாய்ங்காலோ தா வருவாங்க அப்பா ரெண்டு பேருமே அப்பா மேஸ்தி ஏ தனியா க் க தனிய கட்டடோ எடுத்து செய்யறதுனால ம்ச் அம்மா போனா கொஞ் ஞ்சோ நமக்கு இதா இருக்கும்ல வெளியால் விட்டு இது பண்றதோட நமக்கு இது பண்ணா நமக்கு தானே இது லாபோ அ அதா அதனால தா அம்மாவே போயிருவாங்க அம்மா போய்ரு பக்கத்துலல்லாஇல்ல தூரமா
செரி செரிங்க
பக்கத்துலே வேலே கெடச்சா பக்கத்ல்யு செய்வாங்க அப்புறோ தூரத்துல இருந்தா அப்றோ நம்ம தூரத்துல இது பண்ணுவாங்க
சேரிங்க ஆமா எனா வந்துட்டு ரொம்ப தொலைவுல போனாலு உங்குளுக்குல்லா கொஞ்சோ ரிஸ்க்கு ரொம்ப லேட்டா வந்தாலு நீங்க தனியா இருப்பீங்க
ஆ ஓகே சேரிப் ஓகே தேங்க் யூ ஆ நன்